ம் அ என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல இன்னு ஒண்ணுமே பண்ணல இன்னு ஒண்ணும் பண்ணல ஆ தம்பி தஷ் மீன் மட்டு சாப்ட
அ
நாங்க இன்னு சாப்டல
ம்
ராமு வெளாண்டுட்ருக்கு
அ
அதா அவனுக்கு ஏதாவ்து கொஞ்சமா சட்னி அரச்சு குடுக்குணு புளி கொழம்பு நீ சொன்ன மாரி சாப்டுவானான் தெர்ல பாவோ நம்ம வேலைக்காகி அவனுக்கு குடுத்தோம்னு வை
ம்
ம்
தேங்கா சட்னி சாப்டமாட்டானுக ப்டுவானுங்களா
அதெல்லா சாப்புடுங்க அதெல்லா ஜாவ்
ஆ ஆ
உம் அதெல்லா சாப்புடுவாய்ங்க
உம் உம்
ம்
ம்
நான் வதக்கு சட்னினா ராமுக்கு ரொம்ப புடிக்கும் மொளகா சட் இன தஷ்வினுக்கு ரொம்ப புடிக்யு இப்ப இருந்த சட்னிய தஸ்வின் காலி பண்ணிட்டா வந்தா தகராறு பண்ணுவான் அலே ஆமா புளி கொழம்பு இருக்குடா சாப்புட்ரா அதுஸ் சாப்டாது
அ
அதுனால என்ன பண்றதுனு யோச்சுட்டு அடுப்பட்ல்ல நின்னுக்குட்ருக்கே லூஸ் மாரி வெங்காய் எல்லா உரிச்சது இருக்கு ரெடியா
யே
கொஞ்சோனு மொளாச் சட்னி அரச் வச்சோம்னா சாப்ட்டு ஓடிர்வே ந வெல்லாறைக்கன் தெரியு வீட்டுக்குள்ள என்னக்கு ஃபுல்லா வராது இவ வந்தா படிக்கல்ல வப்பான்ட்டு வரமாட்டே ம்
அஹ்ன் நாளைக்கு இன்னு ரெண்டு நாளைக்கு இல் இருந்தா திரும்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு
நாமமா ஐயோயோ அனுப்பி விட்டாதா நம்மல் ஆ நா ரெண்டு பேருமே போய்ர்றாங்கில்ல ப
அ அ ஆ
முன்னாடி இவெ போவா தஸ்வின வந்து போய்ட்டு பன்னெண்டு மணிக்குலா வந்துருவே சோலைப்பாண்டி மாரி
ஆ இப்பதா ஃபுல்லா போறா
ஆ இப்ப போய்ட்டு மூணு மணிக்கு ஆய்டுது
ம் ம்
என்னான்னா வேலைய்ல இருந்தாலு
ம்
வேலைய்ல இர்லே இவே இவ்வே வதுருவே இ வந்துருவேன் நெனச்சுக்கிட்டே இருப்பே
ம்ம்ம்
இப்ப ரெண்டு போய்ட்டு மூணு மணிக்கி வரனு அதா நமக்கு ஒண்ணுமே ப்ரச்சனை இல்
யம்மா நம்ம வேலைலா முடிச்சிர்லா ஆ
அதோட இர்க்கு ப்புறோ
ப்புறோ அத்த மாமா வந்துட்டாங்ளா
இந்தா தா இருக்காஹ அங்கே போய் ஆப்
ஆ அ என்ன பண்றாங்க டிவி பாக்குறாங்களா
கட் ஆ ட ங்கதா உக்காண்துகார் ரெண்டு பேரு இம்மேனஞ்சாது பண்ணுவா டிவில இன்னிக் என்னன் தெர்ல போல சண்டேனோனஸ் ட டிவிக்கி லீவு வோலே
அ உம்
ம் ம் உ
வெயிலா இருக்குமே வெயில்லயே போயி வெளாடுவானா ராம்
இந்த வெளாடத்தானே செய்யுதுக அஞ்சாறு சேந்து ம் போட்டு வக்கவா வந்துட்டே அந்தாரு நீ சாப்பிடுத மொளகாச் சட்னி அரைச்சிட்டு கூப்புட்றேன் போ
ஆஹ
ம் ம் இந்தா அவனையும் கூட்டிட்டுப் போ வந்தாதேன் அவனை விட்டுட்டு போயிதே இரு இரு வா வா ட்ரெஸ் போட்டு போலாம் இவனை கூப்புட வந்தேன்
அ
இல்லல்ல இவன கூடிட்டே போ மாட்டா தஸ்வீன விளாடவே கூட்டிட் போ மாட்டா
ஏ அப்டி பண்றானுங்க சேத்துகவே மாட்றா இவன இவனு அப்படிதா இந்த பாப்பாவு அப்படிதா பண்ணுது
ம் இவே டிஸ்டபன்ஸா இருப்பா நீங்க
அவயே டிஸ்டபண்டா இருக்கா அவன் நல்லா விளாட்றா விளாட விடு ச்சா பாப்பா கூள்ள நல்லா விளாண்டா ஆமா ம்
இந்தா விட்டுட்டு ஓடிருச்சே நீ கொண்டு போய் மா
அவனோட ஏஜ்ல இருக்கிறவனுங்களோட விளாடணுனு நினைக்கிறா போல
ம் ஓமகள்லா இருந்துசுனா பொழுதுக்கு‌ விளாண்ட்டு இருப்பா அஸ்வினு
மா இவளுக் யாராவது ஆள் இல்லன்னுதா நெனைக்கிறா விளாடிகிட்டே இருப்பா
ம் வாயமூடு
ஆமா ம்
ம்
அங்க போய் என்ன விளாடுவானுங்க கிரிகெட் விளாறானுங்களா
சைகிள் ஓட்டுவாய்ங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காய்ங்க
ஆ வெயிலே தெரிய மாட்து இவனுங்களுக்கு
செரியான வெய்லாதா இருக்கு வெளிய
அப்டித்தா இவளு வெயில இருந்தா நின்னுகிட்டே இருக்காள வேர்குதுனு சொல்ல மாட்றா எதுவுமே சொல்ல மாட்றா வெயிலே தெரியல இவங்களுக்குல்லா
ஆ
ம்
நீ போய்ட்டு கொஞ்சோ நேர விளாடுவாய்ங்க ரொம்ப வெயில் அடிச்சு நா அப்ப கூப்ட்ருவே நா படி க்குனு கொஞ்சோ நாளைக்கு டெஸ்ட்லா இருக்கு
ஆ
ம்ச் ஆ ஓ நாருக்கு போயிட்டு விளாண்ட்டு கூட்டிட்டு வந்துருவே அது இவே சேத்துக்க மாட்ட இவ கத்வா இன்னு கொஞ்சோ நேத்துல
ஆ
அழுக விட்டுட்டு அவே போயிருவா இது கத்திகிட்டு அழுதுகிட்டு நின்னுகிட்டு இருக்கு ரோட்ல எங்கயாவுது ம் ம்
இப்ப லேட்டா சாப்டாங்கன்னா மதியானமு லேட்டா தான சாப்டுவானுங்க
ம் ஆமா இன்னக்கி என்ன ஜாமா இன்னோ வாங்கவே இல்லயே ஒன்னுமே
ம்
நாங்க சாப்ட மூணு நாலு மணி ஆய்று
ம் ஆனா இவ அப்டி இல்ல டைமா அந்த டைம்க்கு சாப்பாடு குடுத்தர்ணு இவல்களுக்கு இல்லனா பசிக்குது பசிக்குதுன்ருவா
சேரி அ ஆ ம் ம்
ம் ம்
ஒங்களுக்கு வேலயே கரெக்டா இருக்கு போர் அடிகாது வீட்ல
இல்ல ஆபீஸ்ல வேல இருந்துகிட்டேதா இருக்கு ஆபீஸ்ல தா போரடிக்கு ஆபீஸுக்கு போனம்னாத ஓ போயிட்டு ஒரு வேய் போய் அங்க ஃபுல்லால வேல இருந்துகிட்டே இருக்காது
அ
எப்பயாதா
ம் ம்
அந்த டைம் வேல இருக்கு வேல இருக்க டைம்ல ஒன்னு தெரியாது வேல இல்லேனா ரெம்ப போர் அடிக்கு
ம் ம்
ம்
ம் நீங்க எதூ இதல்லா பாப்பீங்களா டி வில மூவி எதூ
ஆஹ வாங்குனதுல இருந்து உக்காந்து ஒரு நாளு ஃபுல்லா ஒரு படம் பாத்ததில்ல
ஆ ஆ ஆ
ஆ ஒ வ டி வி மட்டு ஐம்பது ரூவாய்க்கு வாங்னே டியூல தா போட்டே இருந்த டி வி அன்னைக்கி இடி வுலுந்ததுல ஓடிருச்சு போய்ருச்சு
அய்யயோ ஆ
சரி இவய்ங்க ரொம்ப தடுமாற்றாய்கன் சொல்லிட்டு வாங்குனோ அண்ணே வர்றதுக்கு முன்னாடி கடேசீல பாத்தீன்னா அதே உக்காந்து ஒழுங்கா ஒரு நாளு பாத்தது கெடையாது
ம்
அடி அடி வாங்கீருவியாம்ல உ மகட்ட
ஆமா நெறையவே தண்ணி குடிக்கணுமா குடிக்கிறேன்ட்டு அப்டியே என்ன பண்ணீற்றா கொஞ்ச கொஞ்சமா ஊத்தீற்றா
என்ன வேணுமா
தண்ணி குடிச்சுக்குகுறா பாட்டில்ல
ம்
கொஞ்ச கொஞ்சமா டம்ளர்ல ஊத்தி குடிச்சுட்ருக்கா அது என்னனா கொஞ்ச குடுச்சுட்டு கொஞ்சத கீழே வேணுனே ஊத்துறா நா அதுக்குதா கேட்டுக்கிட்ருக்கே
ஆ ஆ
ம் போனே பேசாதமா போனே பேசாதமான்றா இவ்ளோ நாள் நா பேஸ்னதில்லேல இப்டி அவளுக்கே வெறுப்பாயிறுச்சு
அதேதா எனக்கு எருச்சலாதா வருது பழகீறு பழகுனதில்லேல ம்
அதுனால அவளே சொல்றா
ம்ம்ம் வெளிய பாக்குறவக என்ன அப்டி பேசிக்கிட்டே திரியுது லூஸ் மாரி நெனைப்பாங்
அப்டிதா நெனப்பாக அவகளுக்கு தெரியாதுல நம்ம என்ன பண்றோனு
ஓ
ம்
ம் சாப்டியா இல்லையா நீ பேசிக்கிட்டே அப்டியே சாப்ட வேண்டியதான
அங்குட்டு போனா டவர் கெடைக்க மாட்டிக்குது அண்ணி
கரெக்ட்டு கரெக்ட்டு முடிஸ்
ம் அ முடிஸ்ட்டு போயிரலா
ம்
அது அன்னிக்கிட்ட கேட்ட அது ஒண்ணு பிரச்சனை இல்ல எல்லார்மே முடிக்கல இன்னு
ஆ நல்லா கெடைக்குது மா இப்ப நல்லா கெடைக்குது
அ அ
ம்
ம் அப்ரோ அ அம்மா கிட்ட பேஸ்னே யா ஏ அன்னிகிட்டயா அ இப்பதா பேஸ்னே
ம் என்ன சொன்னுச்சு
அவுங்க எதா ஒண்ணு சொன்னாங்க நம்பரு குடுத்தாங்க வேற ஒருத்தங்க நம்பர்லா குடுத்தாங்க
சேரி சேரி சேரி ம்ம் எடைல தம்பி கால் பண்ண மாட்டாங்களா ஆபீஸ் போய்ட்டு
இல்ல இல்ல நா ச தெரியு சொல்லிட்டே அது
ம் ம் ம் ம் நீயா கூப்ட்டாதே
ஆமா ம்
இங்க வீட்டுல தெரிமா
ஆ அவுங்ளுக்கு தெரியு
ம்
ம் ஆனா எனக்கு இன்னு கால் பண்ணவே இல்லையே
யாரு
உங்களுக் பண்ணாங்கல்ல சாரு எனக்கு இன்னு பண்ணல ம் எனக்கு இன்னு பண்ணவே இல்ல
மண்டே
ஆ
திங்கெழமைல இருந்து ஆகு சில பேரு நீ லேட்டா வந்தியா எப்டி வந்த
ஆமா லேட்டாதா வந்தே நான் லேட்டாாதா ஜாயின் ஆனேனா ஆ ஆ சேரி சேரி அண்ணி ஹலோ ம் ம் ம் ம் ம் இங்க எதும் போலயா இன்னைக்கு இப்ப இன்னைக்கு வெளில போவீங்கள
ஆமா இந்த போனு ஆமா வந் இவளே வேலருக்கு ஆபீஸ்ல கொண்டு போய் சிஸ்டம்லா செக் பண்ணிட்டு மேட் ட்டு ஹீட்ரு எல்லா வாங்கி போட்டு வரணுந்தா கொஞ்சோ இதுல கெளம்பி போணு
ம்
வேலையு கொஞ்சோ அதிகமா இருக்கு நா முடிச்சிட்டு கெளம்ப
ஆமா
ம்
ம்
ம்
ஸ்நக்ஸ்ல்லா என்ன சாப்டுவானுங்க
ஸ்நக்ஸ் ஒன்னு இல்லம்மா வாழப்பழோ குடுப்பே கொய்யாப்பழோ மாம்பழோ
ம்
நா ஆ வீட்ல எதுவு செய்றதெல்லா திங்காதுக நம்ம என்ன பால் கொழகட்ட செய்வோ
ம் ம்
நல்லா இந்த வீட்டுக்கு எப்பயாது கூட்டிட்டு போ சொன்னா பேக்கரி கூட்டு போனா சொன்னா தஸ்வினுக்கு வயிறு வலி வந்துருது
ம்
சாப்ட்டாவே ஆக மாட்டிகுது அவனுக்கு ஒடனே காட்டுது அ
ஆ ஆ
ஒன்னொன்னா சேத்து வச்சி காட்டி உட்ருது
ஐய்யய்யோ வேணா நம்ம ஆஸ் டு போய் சாப்ட்டு அப்றோ அவனுக்கு முடியலன்னா என்ன பண்றது
ஆமா அதனால விட்றது சுத்தமா
ம்
ராம்க்கு ஒண்ணு பண்ணாது எல்லா செட் ஆய்ருச்சி
ஆமா அ
ஆமா
ம்
ம்
ம்
சேரிம்மா சேரிப்பாரு இந்த ராமுக்கு தோசய ஊத்தி குடுத்துட்டு வந் ம் ம்